அ அ
ஆ கேக்குதுங்கா
ஏ என்ன வேலல்லா முடிஞ்சதா
ஆ வேல முடிஞ்சது நீங்க
எல்லா முடிஞ்சிருமா
சரி சரிங்க இன்னிக்கு என்ன ஸ்பெஷல்
வெளில போயிட்டுவன் ஒண்ணு ஸ்பெஷல் நாங்கதா சொன்ன ம சண்டேல்லா ஸ்பெஷல்லா கெடையாதுன்னு
அதாங்க அதா
இப்பதா ஜஸ்ட்டு வேலயை முடிச்சோ இன்னு சாப்ட கூட இல்ல சேரி மெதுவா செய்லாமங்க மெதுவா செய்லாமேன்தா அப்படியே உக்காந்துட்டோ சாப்பாடுதா
சேரி சேரி
மே ம் ஆமா
சேரி சேரிங்க்கா
ம் நீண்ட
நாங்க இன்னைக்கி சாம்பார் சாதோ வச்சு பி பீக்கங்கா தொவையல் அரச்சோ
ம் சூப்பர் வேலைல்லா முடிஞ்சதா சண்டே அந்ததுனால பிசி ஆய்டீங்ளா
ஆமா அக்கா எல்லா வேலையு முடிஞ்சு இப்பதா ஒரு சின்ன ஒரு சின்ன தூக்கமு போட்டுட்டு
ஐ சூப்பர் மத்தனல் அ மத்யான நேரத்துல தூக்க வர்றது பெரிய விஷயமாச்ச
இல்லக்கா மதியானோ எப்பவுமே நா தூங்க மாட்ட கொஞ்சோ நைட்டு பாப்பா அழுதுட்டே இருந்தாளா அ தூக்கோ கொஞ்சோ இல்ல சரி அதனால தூங்குனாக்கா
தூங்கிட்டீங்க அ ஓகே ஓகே
தேங்க
மத்தியானம் தூக்கமே வராதுமா
ஹம்
பழகி போச்சு அப்டியே பழகி போச்சு ஓடி ஓடி ம்
ஆ தூங்கனா நாளைக்கு அதே டைமுக்கு தூக்க வரு
ஆ ஹ ஹ
அதையு ஒரு அது ஒரு கஷ்ட அதுதா இன்னைக்கு எப்டியோ தானான தம் கட்டிட்டு இருந்தே தூங்கக்க கூடாது தூங்க கூடாதுன்னு அப்புறோ தூக்க வந்துச்சு பாப்பாவை தூங்க வச்சே அப்படி நானு தூங்கிட்டே
ஓ பரவால்ல காலையில சமைச்சு வெச்சுட் போயிருங்கிங்ளா அப்ப வந்து சாப்ட்டாச்சா
இல்லெல்ல வந்தாங்க காலையில ஒன்னு செய்யல
ஆ
போயிட்டு வந்துச்சா
வந்து சமைச்சு சாப்ட்டு தூங்கி அ பரவால்ல வந்து சமைச்சு சாப்டு தூங்கி பரவாலயே இவ்ளோ வேல ஆ இவ்வளோ வேல செஞ்சிருக்கீங்ளே எத்தன் மணிக்கி போனீங்க
கால்ல ஒரு எட்டு மணிக்குலா போயாச்சு
எட்டு மணிக்கு அதுக்குள்ள எந்திருச்சு ரெடி ஆகி காலைல இப்ப டிஃபன் என்ன பண்ணீங்க
டிஃபன் ஒண்ணுமே செய்யில்லக்க ஞாயிற்றுக்கெழம நாங்க எப்பது சாப்ட மாட்டோ சர்ச்சு போயிட்டு வந்துட்டுதா சாப்டுவோ ஆ பாப்பாக்கு மட்டு எடுத்தாச்சு பாப்பா மட்டும்தா பாப் பாப்பாவுக்கும் எடுத்த பாப்பாக்கு பால் குடிப்பா பாப்பாவுக்கு பால் எடுத்துட்டு போயாச்சு
ஓ சேர் சேரி அப்போ ஜாலியே போயிட்டு வந்தாச்சு ஒர் ரௌண்டு ரொம்ப தூர
ஆ அக்கா கொஞ்சோ பக்கோதா ஆனா சர்வீஸ் வந்து ரொம்ப நாள் ரொம்ப தூரோ ஒரு டூ இன்னைக்கி ஃபஸ்ட் வீக் நாள்ல லெவன் தேர்டி டுவல் கிட்ட தா முடிஞ்சது
ஆ
அதுக்கப்புறோ தா வந்தோ வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்ட்டுட்டு குட்டி தூக்கோ போடாச்சு
பரவால்ல இவ்ளோ செஞ்சிருக்கீங்கள ம் ஆ பரவல்ல ப்பா தூங்கிடாலா ஏந்திறிச்சிட்டாளா
பாப்பாக்கு லைட்டா பீவர் இருந்தது நைட்டு சிரப்பு ஊத்தி உட்டே கால்ல நேர மா எனக்கு முன்னாடிே அவ ஏந்துறிச்சுட்டா
ஓ நைட் ஃபுல்லா நல்லா தூங்கிட்டாலா
இல்ல நைட் ஃபுல்லா தூங்கிட்டா அவ எப்போவு சண்டே சர்ச் ச அ வந்து சர்ச்சுக்கு போணு அப்டி இப்டி சொன்னா டக்குன்ன எந்திரிச்சிருவா
ஆ ஆ
அவளுக் இப்பதா ஒன்ற வயசாகுது நம்ம கிளம்பிட்டானா அவளு கிளம்பிருவா
எங்கேயாது போணுன்னா ஜாலியா கெளம்பிடுவாங்க அப்போ
ஆமாக்கா அதனால அது ஒரு பிரச்சனையு இல்ல
ம்
ம் ம்
நேரத்துல கெளம்புறதெல்லா பிரச்சனையாவே இருக்காது அப்போ
ஆமாக்கா
இந்த ப்ரொசீஜர் ஓகே யா
அக்கா
ஃபீவர் ஓகே யா
ஆ ஃபீவர் பரவால்லக்கா நேத்து சிரப்பு ஊத்தி விட்டே அதுக்கப் ப்புறோ நை ராத்திரி நல்லாருந்தா அப்புறோ இப் இப்ப இன்னைக்கி காலையில ஊத்தல நல்லாவேருக்கா
அதெல்ல தெர்ல
அதா அதான்கா க்ளைமேட் சேஞ்ச் ஆகுதா அது ஒண்ணு நெனச்சா மழ பெய்து நெனச்சா வெயில் அடிக்குது
அ தாரேல மழ பெய்துன் பாத்தா இப்ப நல்ல வெயில்லாருக்கு
ட்ரெஸ் எல்லா எப்டி அலசி எப்டி காயு
லமா அதுதா காலிலே நேத்து உ துவச்ச கைலேதா துவப்ப அ எல்லா காஞ்சிர்ச்சு அவ்ளோதா எல்லாத்தே எடுத்து வெக்கல
ஆமான்கா எல்லாத்தையு எடுத்து மடிச்சு வைக்க அதது இடத்துல வை இதுல அது இது இன்னொருபடி வேல
வே விஷ்யு என்னன்னா அங்கங்க துணி இருந்தாலே டென்ஷன் ஆகு க்கதுதுனே தெரிமா இரு
ம் எனக்கு என்னன்னா என துணி துவைக்கிறது ரொம்ப பிடிக்கு அதனால எவ்ளோ துணி துவக்க விட்டாலு துவச்சிட்டே இருப்பே
அ பரவால்ல
நல்ல எவ்ளோ நாளா விஷ்ஷுன் என்ன விஷயங்க வந்து பட்டன்ல்லா போயிருதா அக்கா பாப்பாவோட ட்ரெஸ் பட்டன் எல்லா அதனால கைலே கசக்கி போட்ருவன்க்கா
ஆ கைலியே
தண்ணி எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து ஊத்துவாங்கு நா துவச்சிட்டே இருப்பே
பைப்போ ஓபன் பண்ணி வாஷ் பண்ற மாதி இல்லயா டேப் ஓபன் பண்ணி வாஷ் பண்ற மாதி இல்லையா
அப்டிதா இல்லக்கா தண்ணி எடுத்துதா நாங்க இது பண்ணனு கெணறோ கெணறு இல்லக்கா பொது பைப்லர் உள்ள சிண்டக்ஸ் அதுல இந்தா எடுத்து துவைக்கணு
அப்ப சின்டெக்ஸ்ல இருந்து ஒரு பைப் கனெக் பண்ணிர்லல்ல
அக்கா அத பொது சி சிண்டெக்ஸ்கா அது காமன் சென்டுக்ஸ் அது வந்து ஒரு ஊருக்கே
ஆ
அந்த ஊருக்கே அந்த ஒரு சிண்டக்ஸ் தா இருக்கு ம் அதனாலத் தண்ணி எடுத்துட்டு வந்து அப்ற ஊத்தி
ஆ எய் அப்ப டெய்லி எதுக்குனாலு தண்ணி அங்க கோ போய்டு எடுத்துட்டு வரணுமா
ஆ ஆமாக்கா
சரியான எக்ஸசைஸ் ஓ அப்படி சரியான எக்ஸசைஸ் தா இதப்போ
ஆமா அக்கா டெய்லி எக்ஸசைஸ் தா ஹஹ பாத்திர வெளக்குறது அத அப்யேதாவ்வு அத விட பெரிய எக்சசைஸ்
வீட்டுக்குள்ள பைப்பு கனெக்ஷன் இருக்குல்லே இல்லையா
இல்ல அக்கா
பாத்துர வெளக்கறதெல்லா தண்ணி எடுத்து வை
எல்லா வெளிய வச்சுதா தண்ணி பிடிச்சிதா வளக்கணு
ஒ ஓர் காலத்துல நாங்களு அப்டிதாசெஞ்சோம் இப் வெரி குட்டு நாங்க ஒரு காலத்துல அப்டிதா செஞ்சோ ஆன இப்ப பைப்புல தண்ணி வரலன்னா வேலையே நடக்காது எல்லா ஆய்ர்த்திலயும் பைப் கனெக்ஷன்க்கு பழகிட்டா
ம் ம்
இப்ப பைப்புல தண்ணி வரலன்னா எந்த வேலையும் நடக்காது அந்த மாரி ஆய்போச்சு என்ன பண்றது பரவாயில்ல உங்களுக்கெல்லா நல்லா எக்ஸசைஸ் தா
அ கா காமாக்கா அதுவு எக்ஸசைஸ் தானே எந்த வேலயு செய்ய மாட்டேகுறோ இப்ப அதெல்லா வே வேலயு நமக்கு கம்மியாயிருச்சு
அ
அதனால நம்ம அந்த மாரி எக்ஸசைஸ் செஞ்சுக்க வேண்டியதா நீங்க எதோ எதாவது யோகா எக்ஸசைஸ்ல்லா பண்ணுவீங்ளா
அக்அ அதுகெல்லா டைமே இல்லமா
இல்ல
எந்திரிச்சோமா கெளம்புனோமா ஓடுணோமா அ அப்பிடில்லா இல்ல அது டைம் டைம் அப்டி வந்தது டயட்டாயி உட்காந்துருவமா வேற எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேந்து
ம்
ம் அதனால எதுவு பண்றதில்ல
சேர்
அப்டியே போயிட்டு இருக்கு
ம் தம்பிக்கு நாளிக்கு ஸ்கூல்லா
அ
ஸ்கூல்லா கேட்ட ஹலோ ஹலோ அக்கா ஹலோ ஏ ஹலோ உம்